நா நல்லா இருக்கேங்க
நானு ரொம்பவே நல்லா இருக்கேங்க இப்ப பாத்தீங்கன்னா நெறைய காத்து இது எல்லாமே ந நச்சு கலந்ததா வர ஆரமிச்சிருச்சிங்க ஏன்னா மூச்சு விட கூட முடியல ஏதாவது ஒரு நோய் பரவ ஆரம்பிச்சிருது அப்றோ நறைய பேரு தேவயில்லாத குப்பைகள எல்லா ரோட்ல போட்டு எரிக்கிறதால மூச்சே விட முடியாத தொல்லையா இருக்குங்க உங்க ஏரியாலல்லா எப்டி இருக்கு
ஆமா உண்மதாங்க ஏன்னா வந்து இப்பல்லா வந்து அ அதிகமா வந்து வெப்பமாகறதே பாத்தோ அப்டின்னா இந்த ஒரு மா மாசாடு அப்னே சொல்லலா ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு நீர் மாசுப்பாடு செரி காற்று மாசுப்பாடு செரி எல்லாமே மனிதர்கள் உருவா க்கறனாலதா இருக்கு இப்ப எங்க பக்கோல்லா பாத்தோ அப்டின்னா அதிகமா காற்று மாசுபாடு இல்ல ஏன்னா கொஞ்சோ கிராம பகுதி அப்டின்றனால காற்று மாசுபாடு அப்டி இல்ல ஆனா வந்து இந்த நீர் மாசுபாடு அப்டின்றது கொஞ்சோ அதிகமாவே இருக்குன் சொல்லலா ஏன்னா இந்த குளோ குட்டையிலல்லா பாத்தோ அப்டின்னா வந்து சில எடங்கள்ல ஒழுங்கா வந்து குப் குப்பைகள வந்து எரிக்காம இல்ல வந்து ஒரு எடத்துல போட்டு பொதைக்காம என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அந்த கொளோ குட்டைல தேக்கோ கொட்டிருவாங்க இல்ல அது அது பக்கத்துலயே கொட்றது என்ன ஆகுதுன்னா இந்த மழை பெய்யு போதோ இல்ல ஏதாச்சு அதிகமா காத்தடிக்கு போது என்ன ஆகுதுன்னா அது அந்த தண்ணீல போய் கலந்துருது இப்டியு நீர் மாசுபாடு அப்டின்றது அதிகமாவே இருக்கு எங்க பக்கம்லா ஆ அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க வந்து உலகத்துல நம்ம அதிகமா ஒரு சவால் அப்டின் பாத்தோம்னா அந்த மாசுபாடுதா நம்ம சு ஒரு சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனையாவு இது இருந்துகிட்டு இருக்கு மனுஷங்களோட வாழ்க்கையோட தரத் த்த ரொம்பவுமே பாதிக்குதுங்க
ஆமாங்க உண்மதா ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு செரி விலங்குகளுக்கு செரி தாவரங்களுக் க்கு செரி நறைய இதனால பாதிப்பு வந்து ஏற்படுது இந்த மாசுபாடு அப்டிங்கிறது நா நெனைக்கிற காற்றுல மட்டுதா வருதுன் நென ச்ச ஆனா பாருங்க நீர்லயு மண்ணுலயு எல்லா இடங்கள்லயு வருது ஆனா இந்த காற்று மாசுபாடு ஏற்பட்றதால நறைய இந்த சுவாச பிரச்சனை ஆஸ்துமா இந்த மாரி பல பிரச்சனைகள் வந்து வருதா இப்ப வயதானவர்கள்லா பாத் பாத்தீங்கன்னா இந்த காற்ற வந்து இந்த நச்சு கலந்த காற்ற எல்லா சுவாசிக்கிறதால அவுங்களுக்கு நறைய மாரடைப்பு வருது மூச்சு கோளாறுகள்லா வருது அப்றோ இன்னுமே பாத்தீங்க அப்டின்னா நுரையீரல் பாதிப்புகள்லா நறைய வர ஆரம்பிச்சிருச்சி இது இப்ப உள்ள குழந்தைகளுக்கெல்லா பாத்தீங்கன்னா கை குழந்தைகளுக்கு கூட இந்த மாரி பிரச்சனைகள் எல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக கூடியதா இருக்கு இப்ப நீர் மாசுபாடுல்லா நீங்க சொல்றீங்களே இதெல்லா தடுக்கணும்னா என்ன செய்யலானு நெனைக்கிறீங்க
இப்ப நீர் மாசுபாடுல்லா இருக்கு அப்டின்னா அதுக்கு வந்து ஆ அதிகமா என்ன பண்றாங்ளா இப்பெல்லா வந்து அ இந்த காகித பொருள் அப்டின் சொல்லுவாங்க பிளாஸ்டிக் பொருட்கள் அத வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒடஞ்சிருச்சுனா வீட்லயே வந்து ஒரு கண்ணாடி துகள் ஒடஞ்சிடுச்சா என்ன பண்ணுவோ ஒண்ணு யார் காலயு அது குத்திரக்க கூடாது அப்டின்ட்டு என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து அத வந்து மண்ணுல போட்டு பொதைப்பாங்க ஆனா சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா அப்டியே பக்கத்ல ஏதாச்சு கொளோ குட்ட இருந்துச்சுன்னா அதுல போய் அப்டி கொட்டிறாங்க இல்ல இந்த காகிதத்தல்லா வந்து அ அந்த அது பக்கத்லயே போட்டு எரிக்கிறாங்க அதுல அந்த எரிச்ச சாம்பல் இது எல்லாமே அந்த தண்ணியோட கலந்துருது இல்லன்னா என்ன பண்றாங்க அப்டின்னா இந்தம் அ பிளாஸ்டிக்க அந்த விஷயங்கள் இருக்குல அதபுல்லாத என்ன பண்றாங்க அப்படியே வந்து தண்ணிக்குள்ள போட்டுறாங்க அந்த காய பைகள் எல்லா அதுல என்ன ஆகுதுன்னா மக்கவே மக் க்காதுங்க எவ்வளதா வருஷங்கள் ஆனாலு ஆ கிட்டத்தட்ட என்ன சொல்றான்னா ஒரு எரநூறு வருஷங்களாச்சு தேவப்படுது அப்டின்னு சொல்றாங்க அந்தமாரிப்ளாஸ்ட்டிக் ஓ போர் கல்லா வந்து பிளாஸ்டிக் பைகள் ல்லா வந்து மக்கணு அப்டின்னா அப்ப இப்படி நம்ம நீர் மாசுபாடுகளை ஏற்படுத்தணு அப்டினா வந் அதை திரும்பி அந்த நீரை வந்து து து அது திருப்பி அந்தநீர வந்து நல்ல தண்ணியா கொண்டு வரது அப்படின்றது ரொம்ப சிரமம்னே சொல்லலா மாசுபாடு அப்படின்றது ஒரே நாள நடக்கற விஷயோ அப்டின்றது இல மெதுமெதுவா நம்ம செய்யற சின்ன சின்ன செயல்கள் தா வந்து ஒரு மாசுபாடாவே மாற ஆரம்பிக்குது அது நம்மளுக்கு திரும்பி என்ன ஆகுது ஒரு ஆபத்த நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது அதனாலதா இப்பல்லா நிறைய விழிப்புணர்வுல்லா சொல்றாங்க அதெல்லா வந்து சில பேர் கேக்குறாங்க சில பேர் அத கேக்க மாட்டறாங்க அப்டின்னே சொல்லலா
ஆமாங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க இப்ப உள்ள இந்த மண் மாசுபாடு கூட பெரிய பிரச்சனயா இருக்கு ரசாயன உரோ பிளாஸ்டிக் கழிவு இது எல்லாமே பூச்சிக்கொல்லிமா இது எல்லாமே மண்ண வந்து ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக ஆரம்பிச்சிருச்சு விவஸ் விவசாய நிலங்கள் தா அதிகமா வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது நம்ம என்ன பண்றோ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குப்பைகளல்லா போயி அந்த தரைகள்ல வந்து கொ அட்டிற்றோ அது வந்து என்ன ஆகுது அப்டின்னா மக்காத குப்பை மக்கும் குப்பை ரெண்டுமே சேத்து ஒன்னா நம்ம கொட்டுறச்சால இந்த மக் க்காத குப்பைகள்ல்லாம் போயி மண்ணுக்குள்ள புதஞ்சாலு அது நீண்ட நாட்கள் வந்து அழியாம இருக்கிறதால மண்ணுல ஏதாவுது நம்ம விதை விதைச்சோ அப்டின்னா வேறு பகுதிகள் எலாம் வளர விடாம தடுக்குது அதே சமயங்கள்ல இன்னுமே பாத்தீங்க அப்டின்னா மழை தண்ணீர்ல்லா வருது அந்த நிலத்துல உறிஞ்ச முடியாம அது வந்து தடுத்து நிறுத்துறதால மண்ணுடைய தரம் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான நிலைக்கு போயிட்டே இருக்குங்க இது வந்து என்ன சொல்றது பிற்காலத்துல ஆ நம்மளுடைய விளைச்சல ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்டின்னுதாஸ் சொல்லணு இப்ப ஒலி மாசுபாடுல்லா சொல்றாங்கல்ல அத பத்தி என்ன நினைக்கிறீங்க
ஆமா முக்கியமாங்க நானே ஒளி மாசுபட்டு பத்தி சொல்லலான்னு பாத்தே ஏன்னா வந்து எவ்வளவோ இந்த காற்று மாசுபாடு பத்தி பேசுறாங்கவ் அது மட்டு இல்லாம தண்ணீர் மாசுபாடு பத்தி பேசுறோ ஆனா அந்த ஒலி மாசுபடு பத்தி யாருக்கு அவ்ளவா தெரியமாட்டேதுன்னே சொல்லலா அம் அதிகமா வந்து ஒரு வீட்டுல வந்து அதிகமா வந்து ஒரு இந்த இப்பெல்லா வந்து ஸ்பீக்கர் அப்டின்னு சொல்றாங்க அந்த மாரி எல்லா அதிகமா வைக்கிறாங்கஹப்ப இந்த ஒரு கல்யாணம்னாலு சரி திருமணங்கள்ளயு செரி இப்ப எல்லா இடத்துலயு அந்த ஒலி அப்படின்றது இருக்கதா செய்யுது ஆனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக் னாதா ரொம்ப முக்கியோ இப்ப நம்ம காதுக்கே வந்து ஒரு ஒளிய சத்தோ கேக்குதுன்னா அது மருத்துவ ரீதிய என்ன சொல்றாங்கன்னா இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல் வரைக்கும்தான் இருக்கணும் அதுதான் வந்து நம்ம காதுகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அத தாண்டி நம்ம கேக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த உள்ளுக்கு சின்ன சின்ன ஜவ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல என்ன ஆகும்னா சீக்கிரமா வலுவ அடைஞ்சிடும் இல்லைன்னா சில பேருக்கு ஆ சீக்கிரமா அந்துரும்லா சொல்லுவாங்க காது செவி அந்த திறன் அப்படின்றது குறைஞ்சிருமா அனால இந்த ஒலி மாசுபாடுலா வந்து ரொம்ப ஆபத்தானதுங்க அத வந்து நம்ம அதிகமா ஒரு ரூம்க்குள்ள வந்து அதிகமா ஒரு ஸ்பீக்கர போட்டுட்டு ரொம்ப டம் டும்முன்னு கேட்காம ஒரு ஒரு நிதமான ஒரு இதமான ஒரு ஆ ஹ ஒரு விஷயங்கள்ல வச்சு நம்ம வந்து பாக்குறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் இப்ப இந்த காற்று மாசபாலாம் இப்ப நகரங்கள்ல ரொம்ப மோசமா இருக்குதுல்ல அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க
ஆ இன்னுமே நீங்க இந்த பத்தி கண்டிப்பா முன்னாடி கேட்டிருக்கணும் ஏனா காற்று மாசுபாட அப்படிங்கறது நகரங்கள்ல தான் அதிகமாயிருச்சு ஏனா அதிகமா நம்ம வந்து இந்த வாகனங்கள் எல்லாம் பயன்படுத்துறோம் அந்த வாகனத்துல இருந்து வரக்கூடிய இந்த கை இது எல்லாமே பாத்தீங்கன்னா அ நறைய இடங்கள்ல வந்து அ நறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுத்துது ஏனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓ இந்த கிராமங்கள்லலா யாராது ஒருத்தர் தான் வீட் ட்டு வேலைக்கு போவாங்க அல்லது அ அவங்க வந்து ந்து வயல் வேலை இந்த மாதிரிதான் போவாங்க அதனால ரொம்ப தூரம் அவங்க வந்து பயணிக்க மாட்டாங்க இதே இந்த அந்த நகரபுறங்கள்லலா அப்டி கடையாது வீட்டுல எல்லாருமே ஒவ்வொரு எடத் ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு பரபரப்பான ஒரு வேலையை நோக்கி போறாங்க அதனால ஒவ்வொருத்தரும் தனித்தனி னியா நான்கு சக்கர வாகனம் இரு சக்கர வாகனம்னு சொல்லி தனித்தனியா அவங்கவுங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்கிறதால அதுல ஒவ்வொரு வண்டிகள்ல இருந்தும் வரக்கூடிய அந்த புகை எல்லாம் சேர்ந்து போய் மோ த்தமா வந்து இந்த காற்ற நாசம் பண்ணிருது இதனால நறைய சுவாச பிரச்சனை அப்ரோ பாத்தீங்கன்னா அந்த நறைய பேருக்கு அத சுவாசிக்கிறதால அந்த தூக்கமின்மை வர வர ஆரம்பிச்சிருச்சு தலைவழி வர ஆரம்பிச்சிருச்சு ம் நறைய நோய் பரவல் கூட இந்த காற்று மூலமா வர ஆரம்பிச்சிருச்சு நறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா வெ இருக்கு இதெல்லாம் நம்ம தடுக்கலானா அது நறைய விஷயங்கள் வந்து இருக்கு அதுல ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா
ஆமாங்க இருக்கதான் செய்யுது இப்ப பாத்தோம் அப்டின்னா தடுக்கறக்கு நறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து ஒரு புகைய அதிகமா வெளியேற்றோம்லா அத தடுக்கலாம் இப்ப எல்லாம் வந்து அதிகமா வந்து ரெண்டு சக்கர வாகனங்கள் நாலு சக்கர வாகனங்கள்லாம் தனித்தனியா பயன்படுத்துறாங்கலா அந்த மாரி இல்லா ம ஒரு பேருந்து இதெல்லாம் வந்து ஒரு பொதுவாகனம் எல்லாருமே வந்து போகலாம் ஆ அப்போ இருக்கும்மோது அந்த ஒருத்தவங்க பயன்படுத்துற வாகனத்தோட புகையை காட்டிலும் இந்த எல்லாருமே பயன்படுத்துற அந்த பேருந்தோட வாகன புகை அப்படின்றது கம்மியாதானே இருக்கு அதனாலதான் சொல்றாங்க இப்ப அந்த பேருந்த வந்து அதிகமா பயன்படுத்துங்க கொஞ்சோ பக்கத்துல ஒரு கடைக்கு பொண்ணாலும் ஒரு ரெண்டு சக்கர வாகனங்களளை எடுத்துட்டு போகாம நடந்து கூட போங்க இதெல்லா கொஞ்ச மாசுபாட வந்து கம்மி பண்ணு அப்டின்னு சொல்றாங்க அது மட்டு இல்லாம இப்ப இந்த தொழிற்சாலைகள் எல்லா வந்து பாத்தோ அப்டின்னா அதிகமா வந்து இந்த கழிவுகள் எல்லா வெளியேத்துறாங்க இது வந்து தண்ணிக்குள்ள கழிய கழிவுகளை அந்த வந்து வெளியேத்துறாங்க அதது வந்து வெளியேத்தாம இருக்கணு இல்லன்னா என்ன பண்ணலாம்னா மறுசுழற்ச்சி அப்டின்னு சொல்றாங்க அந்த வெளியே க்கு முன்னாடி அது மறுசுழற்சி பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு பொருள்ளாது மாறு அப்ப அது வந்து நம்ம தண்ணியில கலக்கலா அது வந்து பிரச்சனை இல்லாம மக்கள் அத சில ல்ல அந்த தண்ணிகளை வந்து பக்கத்திலேயே வந்து கிராமங்கள் பக்கத்துல இருக்கு அப்ப அவங்க அததா ஒரு குடித்தண்ணியா வச்சிருப்பாங்க மாடுகள் வந்து அதுலதா கழுவுறாங்க அது மட்டு இல்லாம அதே வந்து சில நேரங்கள் வந்து ஒரு குடித்தடியா மாத்திக்கிறாங்க இது அந்த கிராம மக்களுக்கு ஒரு தீங்கான விஷய இத காட்டிலயு அந்த தண்ணில இந்த தொழிற்சாலையோட கழிவுகளு சேர்ந்து கலக்குதுனா அது எவ்வளவு பெரிய ஒரு தீங்கான விஷயம்னுயோச்சு பாத்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு இப்ப நம்ம ஒரு வளர்ச்சி அப்டின்ற பேர்ல வந்து நெறைய விஷயங்களை செஞ்சுகிட்டு இருக்கோ ஆனா வளர்ச்சி அப்டின்ற பேர்ல இயற்கையு சேர்த்து த்த அழிக்கிறோ அப்டின்றத நம்ம உணரமாட்டேங்கரோ அத நம்ம கண்டிப்பா உணரணு அப்டின்னே சொல்லலா
உண்மதாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளு நம்ம அந்த மாசுபாடால நெறைய பாதிப்புக்கு உள்ளாகிறோ இப்ப பல தொழிற்சாலைகள் எல்லா பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளிப்படக்கூடிய புகையு இந்த ரசாயன கழிவுகளு காற்றையு சரி நீரையு சரி நிலத் த்தையு சரி மொத்தமாவே அ பாதிப்புக்குள்ள ஆயிருச்சு இப்ப நெறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அ கிராமப்புறங்கள்ல தா அந்த விவசாய நிலங்கள் இதெல்லா இருக்கு அங்கதா இந்த வெளிப்படையான இந்த சுத்தமான இடம் இருக்கு வீடுகள் எல்லா கொஞ்ச தள்ளி தள்ளி இருக்கற இதால அங்க நம்ம வந்து ம் இந்த தொழிற்சாலைகள் அமைக்கலானு சொல்லி நெறைய பேர் இந்த தொழிற்சாலைகள் எல்லா அமைச்சு வச்சிருக்காங்க ஆனா அதுல இருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் பாத்தீங்கன்னா பக்கத்துல போறதுக்கு கூட இடம் இல்லாம அங்கேயே அவங்க வந்து இது அ தேங்கி தேங்கி நிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வர ஆரமிச்சிருச்சு அது என்ன ஆகுது அப்டின்னா பக்கத்து நிலங்கள்ல அந்த விளைச்சல் இருக்கக் கூடிய இந்த விளைச்சல் நிலங்கள் எல்லா ரொம்பவே பாதிப் உள்ளாக்கி அத மொத்தமாவே அழிச்சிருது இதன் மூலமா கூட நெறைய ஹம் அந்த விவசாய நிலங்கல்லா அழியிது அ நம்ம இயற்கை வளங்கல்லா கொஞ்ச கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு அப்டின்னே சொல்லலா அது மட்டும் இல்லாம வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோல் டீசல்ல இருந்து பயன்படுத் த்தக்க கூடிய அந்த அதிக புகை வெளிப்பாடு கூட காற்றுடைய தரத்தையு ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாகிருச்சு ஆ நீங்க வேற என்ன இறுதியா சொல்லணுனு நினைக்கிறீங்க
ஆமா கண்டிப்பா இப்ப பாத்தோ அப்டின்னா நீங்க சொன்னது எல்லாமே சரிதாங்க இது எல்லா த்தியுமே வந்து ஒரு பாதிப்பு அதாவது இந்த புகை மாசுனால ஒரு நீர் மாசுனால இது எல்லாமே நம்ம உலகத்த தா அதிகமா பாதிக்கிறது அப்டின்னே சொல்லலாம் ஆ இப்ப இத சமநிலைப்பேன்றதுல மனுஷங்களோட பெரும்பாலு ஆ அவங்களோட பங்குதா ரொம்ப முக்கிய அவங்க தோல்வி அடைஞ்ட்டாலே இந்த உலகமே ஒரு தோல்வி அடைஞ்ச மாதிரி ஆயிரலு ப்ரோ அதனால ஒரு உடனடியா ஒரு நன்மையை மட்டு பாக்காம ஒரு நீண்ட கால விளைவுகளை பாத்து நம்ம கொஞ்ச கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சாலே அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தணு அப்டின்னே சொல்லு இதுக்காக விழிப்புணர்வும் நெறைய நம்ம வந்து குடுக்கணு அப்படின்னே சொல்லலாங்க இந்த உரையாடல் உங்கிட்ல பேசினல்ல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி
நன்றி